ஆ
வணக் நல்லாருக்கம்பா நா வீட்டுக்குள்ள வந்துட்டேம்
வன்ட்டிங்களா செரிங்க செரிங்க கொரங்கல்லா ஆ தப்பிஷ்டிங்ளே ஏங்க நீங்க தா உங்க பிரண்டுன் னிங்க வாலப்பலந் தந்தண்றீங்க மாம்பழம் தந்தண்றீங்க ஏங்க பயபுற்றீங்க
அதனால தாங்க எதுமே என்ன பண்ணாம அனுப்பிட்டாங்க வீட்ல மழ வருது சரி நீ ஊ வீட்டுக்கு போ அப்டின் சொல்லிட்டு
அப்படிங்ளா நன்றி சொன்னீங்ளா அவுங்குளுக்கு
த்தலா குடுக்கலான் இருக்கறங்க செரி உங்ககிட்ட பேசி முடிச்சிட்டு போய்ட்டு
சேரிங்க செரிங்க
நன்றி வெறு வாயாலா சொன்னா ஏத்துக்க மாட்டாங்கங்க நன்றி வெறு
சொல்லுங்க
வெறு வாயால சொன்னா ஏத்துக்க மாட்
நீங்க வேணா வாய்ல ஜிலேப்பி வெச்சினு கூட சொல்லுங்க ஒன்னு ப்ரெச்சன இல்ல வெறு வாய்ல யா சொல்றீங்க
அது செரிங்க
தா இன்னொர் நாள் வந்து நிக்கிது வாழப்பழத்துக்கு
எங்க பூனைக்கி ஆமாங்க அது டெய்லியுந்தா வந்து நிக்குதுங்க அதுக்காகவே எங் பூனைக்கி சோ நா கதவு தெறந்து வெளிய விட்லனு கோவ் வந்து என்ன கடிக்க வருதுங்க
அய்ச்சச்சோ பூன வளக்கறீலா நீங் ஓ
ஆமாங்க பேர்ஷியன் கேட்டு வளக்குறேங்க
வாவ் பரவால்லிங்க நல்லா பண்றீங்ளே
இதுல போய் என்னங்க இருக்குது
ம் இல்லிங்க எனக்கு அதுல அவ்ளோ ஈரப்பல்லா இல்லிங்க ஒரு பூனயோ நாய் எனக்கு பப்பி ரொம்ப புடிக்கு நாய் புடிக்கு அ எனக்கு பூன புடிக்காது பயோ அத டச்சே பண்ண மாட்ட அந்த அதோட அ இது முடி இருக்கில்லிங்ளா
ஆமாங்க
தெஞ்சிருந்தது சாப்பாட்லியோ இல்ல வீட்டுக்குள்ளே வைக்றவங்ளுக்ல்லா வந்து ஆஸ்துமா ஆஸ்துமா இருக்கறவங்ளுக்ல்லா வந்து ரொம்ப டேஞ்சர் அது அஸ்துமா இருக்றவங்ளுக்கு ரொம்ப டேஞ்சர் மறுபடியு மறுபடியு வீசிங் அதிகமாய்டுங்க
எனக்கு இருக்குதுங்க ஆனாலு இதுனால ஒண்ணு தெரிலீங்க அது ஒரு சிலர் சொல்றாங்க
ஆனா இப்ப தெரியாதுங்க உங்ளுக் தெரியாது ஆனா நம்பளே அறியாம முடி உதுரு இல்லிங்கிளா வீட்ல
ஆமாங்க
கை வச்சீங்களோ இல்ல டக்குன் நீங்க சுவாசிக்கும் மோதோ இல்ல மூக்கு மேல கை வெக்கும் மோதோ டக் உங்ளே அறியாம உள்ள போம்மோது இல்ல எதோ கண்டிப்பா போவு போகாதல்லா இருக்காது முடி கண்டிப்பா வ ம் ஒரு பூன வந்து அஞ்சு வர்ஷோந்தா அதோ ட கேரண்டி இல்ல பத்து வர்ஷோ எறந்திரு அதுவே தானாவே ஆனா அந்த அஞ்சு வர்ஷத் துல அதுக்கு வய்சான தோற்றோந்தா வந்திரு வய்சான மாரி ஆய்டு அப்போ வந்து முடி உதுர ஆரம்பிக் க்கு அதிகமா அப்ப அந்த ஸ்டேஜ்ல வெச்சிக் கூடாது ஆறு மாசோ ஒரு வர்ஷத்துல வந்து நல்லா வளர்ந்துடு அ அவ்ளோதா அதோட வளத்தியே ஆறு மாசோந்தா வளத்தியே ஆறு மாஸ்து குட்டியே வந்து அந் அஞ்சு வர்ஷ குட்டி மார்ருக்கு ஒரு சில பூனைங்கல்லா கட கட கட கடன் வளர்ந்திரு வந்து அப்டே க இது மாரி நிக்கு சிறுத்த மாரி நிக்கு பாருங்க அதோட இன்ந் தான அது சிறுத்த எனொந்தா பூன
ஆமாங்க
ஆமா கோடு விழு பாருங்க ஒடம்புல அதனால சிறுத்த எனத்துது சேந்தத்தா வந்து பூன ஸ்பீடா ஓடு ம்
இதுங்க
ம்
இது ஒரே கலருங்க ரொம்ப சேட்ட பண்ணுதுங்க ஒரு குட் ட்டி வந்து ஏங்கட்ட இப்போ பேச வுடாம சேட்ட பண்ணுதுங்க
அப்டிங்ளா உங்க மேல ரொம் அவ்ளோ பிரியமா இருக்கு போல இருக்குங்க
ம்மாங்க வேணுனே கடிக்கிறது புடிச்சி ஆனா அது கடிக்கிற மாரி வாய வைக்குங்க பல்லு நம்ள உழாதுங்க நம்மு மேல
ஆ சூப்பருங்க சூப்பரு பரவா இல்லிங்க
நாய் எல்லா நம்ம கிட்ட பழகுன நாயி அப்பிடிதா என் ஃப்ரெண்டு் வீட்ல இருக்கு லேபு தா பெருசு நல்ல பெருசா இரு இதுங்க ரெண்டு வர்ஷோந்தா ஆய்ர்க்கு ஆனா நல்ல பெருசா இருக்கு
அ
அவுங்க கூட இப்போ அவுங்க வீட்டு நாய் தா நா என்னைக்காவ்து ஒரு நாளைக்கு தா போவ போய் போய் ஆனா பழகிட்ச்சு ஃபஸ்ட்டு வரபோம்போது மேல ஏறு எகுறு குதிக்கு முத் தோ குடுக்கு எல்லா பண்ணு இப்போ கடிகிற மாரி என் கைய புடிக்குங்க வாய் கையிலே கரெக்டா வெக்குங்க ஆனா பல்லு உழாது
சூப்பர்ங்க அப்போ தெரிதுங்க நீங்க வரது போறதுலா பா கவனிக்கிது இல்லைங்ளா இது நம்ம சொந்தக்காருன் அது மைண்ட்ல வச்சிருச்சுங்க அதுனால கடிக்காதுங்க இப்ப நான் என்ன எதுன் எப்மே பாக்குல இல்ல இப்ப நா திடீர்ன் போனானா என்ன பாத்து கொலை கு கடிக்க வருங்க பாக்காத உருவத்த பாத்தோன்னா இப்ப திடீர்ன் நான் போறன்னா என்ன கடிக்கு வரு அதே சே அட் த சேம் டைம் நீங்க எங்க கூடே வரமோது உங்ள பாத்தோனே அப்டியே கண்ட்ரோல் ஆகு நல்ல டாகு
அது என்ன பண்ணுதுங்க இப்ப அவுங்க ட்ரைனிங் குடுத்து வச்சிருக்காங்க வந்து மடிட்ல படுங்கன் சொல்லிட்டு நாங்ளு அதே மாரி கூப்ட்டா வந்து கடகடனு படுத்துக்குதுங்க மடில தலைய வச்சு
அடேங்கப்பா ஆ சொல்லுங்க சொல்லுங்க நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கே ம் நா இங்க ப்ராக்டிஸ் பண்றதாங்க பொறுத்து தாங்க லெது ப்ராக்டிஸ் பண்ணாலு அழ வச்சுக்குங்க வாய் மட்டுந்தாங்க இல்லங்க நாய்ங்குள்க்கு வாய் மட்டு தா பே ஒரு சில டாக் கூட வோ பேச ட்ரை பண்ணுதுங்ளா அது கூட இப்பு கேள்விபட்டீங்ளா
இல்ல பாத்துருக்றங்க இவுங்க திட்னாங்கனா அதுவு கொழைக்கிது
கொழைக்கிது பேசுற மாரி பேசும் பாருங்க வாய்ய அதுக்கூ நல்ல அறிவு தாங்க நாய்ங்குளுக்குலாமு நல்ல அறிவு தா
ஆமாங்க அது புடிச்சுச்சு என்க்கு அதுவு சேத்து வளக்கணுன் தா நாங்க வாடகை வீட்ல இருக்கும் போது பூனையைக்கே ஒத்துக்க மாட்டாங்க அதுவே நாங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவுங்ககட்ட சொல்லி இது வெளிய போகறதுல்ல அப்டின்னு பக்கத்து வீட்லலா எதாது சண்ட வந்திர்ச் சும்மா வேண்டா அப்டின் சொல்லுவாங்க அதுக்கு இது பண்ணிட்டேதா செரி சொந்த வீடுன் ஒண்ணு போய்ட்டோன்னா அதுக்கப்றோ நா கண்டிப்பா ஆ என்க் புடிச்ச நாயி அப்றோ இது பூன இதெல்லாமு வளத்துட்டு கூடவே செடிங்க நெறைய வைக்கணுன் ஆசைங்க எனக்
ம் நல்லா ஸ்பேஸ் வீடு வீடு வந்து கரெக்ட்டா பிளான் பண்ணுங்க ரெண்டு மன வாங்குறீங்குனா ஒரு மனல் வீடு கட்ட ஒரு மன ஃபுல்லாவே நடூல கட்டிட்டு ஃபுல்லா ஒரு பக்கத்துக்கு தோட்டத்த விட் டுங்க ஒரு பக்கோ வந்து வெளிய அவ்டோர் ஒர் ரூம் கட்டுங்க அவ்டோர்ல வெள் க்குவ வீட்டுக்கு வெளிர் காமோண்டுக்கு வெளில ஒரு ஒரு ரூம் கட்டுங்க நாய்க்கோ பூனைக்கோ அது அப்டியே மெய்ன்டென் பண்ற மாரி ஒரு சின்ன ரூம் கரெக்ட்டா ஒரு அஞ்சுக்கு அஞ்சு மாரி சும்மா கட்டி விடுங்க அந்த மாரிலா மெய்ன்டென் பண்ணோ நல்லா இருக்குங்க எங்க தம்பி அப்டிதா பண்றாங்க எங்க சித்தி பைய சம்மயா வ வெறு நாய் வ பிஸ்னசே பண்றாங்க இப்போ குட்டி போட்ருக்கு இருவது குட்டி போட்ருக்கு ப்ளாக் கலர்ல இருவது குட்டி வித்துக்கிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சோ கிட்ட வந்துருக்குங்க
என்ன நாய்ங்க
தெர்லங்க எனக்கு அதெல்லா பே அந்த ஜெர்மன் செஃப் படு அந்த ப்ளாக் கலர் அந்த இது நரி மாரி இருக்கூ பாத்தீங்ளா
அஸ்கியாங்க
ஆ அப்டித்தா போலருக்கு ஆ ஆ அதுதா அதுதா அது அந்த அதேதா அதேதா அதுதா அது நாங்களு ரெண்டு வெ ச்சிருந்தோங்க ஜெ ஜெர்மன் செஃப்பர் ஒன்னு அஸ்கி ரெண்டுமே வெச்சுருந்தோ அதுக்குனே மேல ஒரு ரூம் கட்டி ஃபஸ்ட் ஃபஸ்ட் கட்டி நாய்க்கு தாங்க உட்டோ அது மேல ரூம்ல ரெண்டு நாய்ங் க டெய்லி எங்க வீட்டுக்கார் போய் க்ளீன் பண்ணிட்டு வாரிட்டு வருவாரு கழிவு ட்டுட்டு க இதுத கிட்டத்தட்ட அது பொம்பள நாய்ங்க டெய்லி எல்லா நாயு வந்துற ஆரம்பிச்சுருச்சுங்க பாவோ அது ரௌண்ட் பண்றதுக்கு அப்றோ எங்க வீட்டுக்கார் ஒரு காலகட்டத் த்துல செம்ம கோவோ வந்து என்ன பண்ணாரு ஆட்டோல அந்த நாய ஏத்தின்னு போய்ட்டு அந்த இது இருக்குல்லைங்ளா புத்துக்கோயிலு புத்துக்கோயிலுக் பின்னாடி ஒரு ஓட்டல் இருக்கும் பாருங்க ஒரு அசைவ ஓட்டலு அந்த ஓட்டல்ல நிறு இவரு கிட்ட போய்ட்டு இந்த மாரி நாய் நீங்ளே வளத்துக்குங்க மாச ஆன செலவுக்கு கூட நாங்க குடுத்துட்றோ ம் அப்பறோ அவுங்க கேட்டாக அவங்க கேட்டாங்க ஆமா எங்க தோட்டத்துக்கு நாய் வேணு எங்க தோப்புக்கு ஒரு நாய் வேணுல்ல எங்க நாய் கூட்டினு போயிட்டாங்க நாங்க போய் மாச மாச சொந்தக்காரங்கள பாத்துட்டு வர மாரி பாத்துட்டு வந்தோங்க அத எ சின்ன பைய அழுதுனே இருக்கு அது இல்லாத நாய் ரொம்ப அட்டேச்சுங்க எங்க கூட அப்படிதா இருந்தோ நாங் களு வளத்தோ அப்படி இருந்துதாங்க அப் பற எங்க வீட்டுக்காருதா ஒரு காலகட்டத்துல வேணா இது ரொம்ப தொல்லையாக்குது நம்மளுக்கு வந்து எல்லா நாயு இங்கே நிக்குது இது தொரத்ததுக்கு எனக்கு சரியா இரு நைட் ஆனா ரொம்ப அட்ராசிட்டி ஆகுங்க அது பொம்பள டாக் அது நைட் ஆனா கிட்டத்தட்ட பத் து நாயி ரவுண்டு் கட்டிடுங்க எங்க ரூம் மேல வந்து, ஐயோ ஏ கேக்கறீங்க அது சமாளிக்க முடியாது ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி நானூருவா போனா கூட போட்டுன்ட்டு எத்தன்ன போட்டு அந்த தோப்புல போட்டு, தென்ன மரத்துல கட்டி வன்டாங்க போய்ட்டு ஓட
கட்டிட்டு வன் ட்டாங்க ஆனா மனசு கேக்கல, மறுபடியு மூணாவது நாள் போய் பாத்துட்டு வந்தாரு, எப்டி இக்குது எங்கள பாத்த உன்னே பிச்சின்னு ஓடி வந்துச்சுங்க எனக்கே அழ வந்துச்சிங்க பா்த்தோனேப்பா அப்பு எப்றாக்க அப்புன் தா கூப்புடுவே நானு எங்க வீட்டுக்காரு டீட்டி டீட்டின்னு வாரு அவரு
அ
அப்புடின்னுன்னே என்னமா பாசங்க நாயிங்களுக்கு, இப்ப போனா கூட எங்களுக்கு எங்க கண் டுபிடிச்சி எங்க வீட்டுக்கார பாத்தோன ஓடி வந்துரு எங்க குருபா என்ன பாத்தவுடனே ஓடி வந்துரு
அதுதாங்க இப்போ எங்க ஃப்ரெண்ட்டு அவுங்கள்து ரெண்டு பேர் ரெண்டு ஃரெண்டுங்களுமே நாய் வெச்சிருக்காங்க, ஒன்னு வந்துட்டு சிசுவு இன்னோனு லேபுங்க லேப் அல்ல அன்னதுங்க அது பேரு லேப் தான நினைக்கிறே ஆ அந்த னேப் அந்த ரெண்டு பேருமே நாங்க ரெண்டு நாள் மூணு நாள் எங்கனா டூர் போனுனா இதுக்கு விட்ருவாங்க அத பாத்துக்கறாங்க இல்லையா அவுங்க கிட்ட விட்டுட்டுதா போவோங்க ரெண் நாளு பெட்கேர் கிட்ட டேக்கேரு உங்ளுக்கு புட்டு எல்லா குடுத்து அவுங்க பாத்துப்பாங்க ரெண்டு நாளு ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபா ஏதோ வாங்குறாங்க பிளஸ் நம்ம ஃபுட்ட குடுத்துட்டு வந்துன்னோ ஃபுட்டு இது இது ஃபுட்டு போட்ணுன்னு சொல்ட்டு ஆமாங்க எங்க ஊர்ல இருக்றாங்க அது
ஓ ஹ்ஓ
அந்த மாரி அவுங்க கிட்ட குடுத்துறோ இப் இல்லிங்க ஜோலார்பேட்டைல ஒரே ஒரு ஆள் மட்டு இருக்குறாங்க ஒரு ஜோலார்பேட்டலயு இல்ல பக்கத்துல ஆனா அந்த ஊர்க்கு உள்ளயே கொஞ்சோ ஒரு இதுல வந்துட்டு வெச்சிருக்காங்க அவ்ங்க கிட்ட நல்ல ட்ரெய்னிங்கங்க மெயின் வந்துட்டு அவேங்க ட்ரெய்னிங் சென்டர் தா வச்சிருக்காங்க டாக்குக்கு முப்பதாயிரமாங்க அங்க ஒரு வாரத்துக்கோ எவ்வளவோ முப்பதாயிரமாங்க அது நம்ம வக் காருண வக்காரு எழுன எழு போன போவு என்ன சொல்றோமோ அத செஞ்சிருக் செய்ற மாரி அவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுத்து நம்மளுக்கு அனுப்பிடுவாங்க அது இல்லாத நம்ம எங்கனாப் போனோன்னா அவ்ங்க கிட்ட கூட்டிட்டு போயிட்டு விட்டுட்டு போலாங்கஸஒரு நாளைக்கு இவ்ளோ அமௌண்ட்டுன்னு சொ சொல்லிட்டு பே பண்ணிட்டு வந்துணுங்க நல்லா பாத்துக்கறாங்க அதே மாரி நம்ம குளிப்பாட்ட குரூம் பண்ண அதுக்கெல்லா நம்ம தனிய பேமெண்ட்டுங்க தனியா போய் நம்ம அவ்ங்கட்ட பண்ணிட்டு வந்துல்லா
ம்
இந்த மாரி இந்த மூணுமே அவுங்க பாத்துட்டு இருக்காங்க ஒரே ஒருத்தர் மட்டு இருக்கிறதுனால எங்க ஊர்ல ரொம்ப ரேருங்க இப்ப நாங்க போன் பண்ணா கூட அவுங்க எடுக்கர்த்துல்ல இல்லிங்க நா ட்ரெய்னிங்ல பிஸியா இருக்குறோ எங்களால குரூமிங் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்றாங்க நாங்க குரூமிங்க்கு போவோ அப்றோ ஆனா இது செம பிசினஸுங்க
உம் அப்படி இல்லங்க இப்ப நடுத்தரு ப்ப ப இப்ப எங்கள மாரி மிடில் கிளாஸ்கல்லா வந்து ஐநூறு ரூபா ஒரு நாளைக்கு அது நாய்க் குடுத்து ஸ்பெண்ட் பண்ணி பாத்துக்கற அளவு கெப்பாசிட்டி இல்ல இப்ப பக்கது வீட்ல சொல்லிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கங்க அவ்ங்க வந்து அந்த டைம்ல சாப்பாடு வந்து மெயின்டெய்ன் பண்ட்டூ போயிடுவாங்க அவ்ளோதா ஆனா இந்த மாரி இருக்கறாங்க டேக் கேர் பண்றவங்க இருக்கறாங்க ஒரு சில பணக்காரங்களா மேபி அத வெச்சு மெயின்டன் பண்ணிருக்கலா அது வேணா யூஸ் புல்ல நல்ல பிஸ்னஸ் தாங்க இல்லன்னு சொல்ல நாய் பிஸ்னஸே சூப்பர் பிஸ்னஸ் தான் இங் எங் ஊர்ல ரொம்போ ஃபேமஸ் இந்த கேட்டகிரி தா அவ்ங்ககிட்ட கெடைக்காதுன்னு சொல்லவே முடியாது அவ்ளோ இருக்கு அவ்ளோ நாய்ங்க வெச்சிட்டு இருக்காங்க ஒரு ஒரு நாயும் ஒரு ஒரு ரகங்க குட்டிசா ஒரு நூல் மாரி நூல் தெரியுங்களாங்க நூல் திருகி திருகி வெச்ச எப்டி இருக்கு
ஆமாங்க
அந்த நாய் பாத்தங்க குட்டிசுங்க ரொம்போ இவ்ளோ பூனை சைஸ் தாங்கிது
அது பேரு பூடருல் பூடருலுங்க அது பேரே
ஆ ஆமா கரெக்ட்டு கரெக்ட் டுங்கஹ் அதேதா அதேதா அதேதா அந்த மாரிதா இருக்கு இன்னொன்னு குட்டீஸ் இப் ப்டி நீளமா வளருது பிளாக் கலர் இப்டி கீழ கீழ படர்ந்து வளருமே நீளமா
ஆமாங்க
அந்த மாரி ஒரு நாய் இருக்கு வழவழ வழவழன்னு இருக்கு ஆஹ்ஹ அதெல்லா தெர்லங்க எனக்
அதோட வளர்ச்சியே அவ்ளோ
அவ்வளோதா ஆ ஆமா செம ஷார்ட்டா இருக்குதுங்க அது உஹம்
சரிங்க நன்றிங்க பேசுனது மீண்டும் அழ அடுத்த அணை இப்பல்ல நா பேசுறங்க இண இணைப்புல நான் பேசுறேங்க நன்றிங் எனக்கு தமிழ் சொல்லி் குடுத்ததுக்கு
நன்றி நன்றிங்க நன்றி ஆஹ் வச்சிருங்க தயவுசெய்து வச்சிருங்க